வணக்கம் எப்டி இருக்கீங்க ம் நல்லா இருக்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப் ட்டாச்சா
ம் சாப்ட்டாச்சு நா சும்மா உக்காந்து உங்களோட ஃபோன் பேசிட்டே நீங்க என்ன பண்றீங்க சாப்ட்டீங்களா
சாப்ட்டாச்சு நானும் அதேதா பண்ற
செரி செரி
செரி செரி இந்த இப்போல்லா அந்த சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனோன்ன என்ன ஆகுதுன்னா ரொம்ப என்ன பண்ணுது தண்ணி தட்டுப்பாடு அதிகமா இருக்கு அத நம்ம வந்து தீர்வு பண்ணது க்கு என்ன மாதிரி நம்ம பண்ணணு என்ன மாரியானது கையாளணும்
ம்
கொஞ்சொ தெரியுமா எனக்கு கொஞ்சொ தெரியும்னா நீங்க கொஞ்சொ சொல்றீங்களா
ம் செரி ஓகே ஆமா கண்டிப்பா ஃபஸ்ட் நீங்க சொல்லுங்க நான் கண்டினியூ பண்ணிக்க
இப்போ வந்து என்ன பொறுத்த வரைக்கு என்ன சொல்றன்னா தண்ணி தட்டுப்பாடு அதிகமா இருக்கனால நம்ம கோடை காலத்துல வந்து அதிகமாக யூஸ் பண்றத கொஞ்சோ கம்மி பண்ணணு அதே சமயத்தில மழைநீர் சேமிப்பு திட்டம்னு கொண்டு வந்தாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா
ஆமா கண்டிப்பா உம் ஹ்ம்
முன்னாடி என்னன்னா எப்படின்னா கம்பல்சரி எல்லாரு கிராம சைடுல சொல்றேன்னா சிட்டி சைட்ல நீங்க வச்சீங்கன்னா எனக்கு தெரியாது ஆனா கிராம சைடுல இருக்கவங்க எல்லாரு வீட்லயுமே என்ன பண்ணாங்கன்னா அந்த மழநீர் சேமிப்பு திட்டத்த வந்து அ எல்லாரு வீடலேயுமே அந்த ந்த ப்ச் மழ ரெயின் வாட்ரு போற எடத்துல வச்சிருந்தாங்க. அப்படி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா பூமிக்கு அடிலே அந்த மண்ணு தண்ணி போறதுனால நம்ம போர் போட்டு எடுக்கும் போது தண்ணி வந்து செ வரு அதிகமாக தண்ணி எடுக்கும்போது வரும் போர்ல தண்ணி இருக்கு அந்த மாரி பண்ணாம நெறய வீட்ல இருக்கனாலதா க கு நகர்புறத்தில வந்து தண்ணி தட்டுப்பாடு அதிகமா இருக் க்கு அப்டின்னு அ எனக்கு தோழுது
கண்டிப்பா நீங்க சொன்னது கரெக்ட்தா அது பாத்தீங்கன்னா எ எப்படி சொல்றதுன்னா இப்ப பாத்தீங்கன்னா அந்த மழநீர் சேகரிப்பு அப்டிங்கறது கொறஞ்சிருச்சு நெறைய வீட்டுல பண்றது இல்ல முன்ன ஒரு இதுல இருந்துச்சு அதாது பாத்தீயன்னா பண்ணிதா ஆகணுனு ஒரு ஸ்டிரிட்டா ஒரு ஃபாலோ பண்ணாங்க வீடு கட்னா மழநீர் சேகரிப்புங்கு ஒரு தொட் ட்டி இருக்குனு அத பண்ணிதா ஆகணு ஃபாலோ பண்ணாங்க ஆனா இப்போ இருக்க கால கட்டத்துல அது வந்து கொறஞ்சிருச்சு ரொம்ப கொறஞ்சிருச்சு ஆனா இப்போ வீடு கட்றாங்கனு வச்சிக்கோங்களேன் வீடு சுத்தி அப்டி கார போட்ராங்க கார மீன்ஸ் அந்த ஜல்லி போட்டு காங்கிரட் ஊத்திராங்க அப்டிங்போது வீடு பக்கொமே மண்ணே இருக்குறதுல்ல அவங்க வீட்ட சுத்தி அப்டிங்போது எப்டி மழத் த்தண்ணி கீழ எறங்கு அது அவங்க கேட்டா எதுக்கு அப்டி பண்றனு கேட்டீங்னா அவ் ப்ச் அதாது பாத்திங்னா செடி கொடிலா மொ மொளைக்கு அதனால ஒரு அசிங்கமா இருக்கு அது வந்து அப்ப அப்ப கிளின் பண்ட்டே இருக்கனு அதனால போட்டு இது மாறி போட்டோம்னா நம்ம வீடு கிளீனா இருக்கும்ல அதுக்காக போடுற அப்டின்றாங்க அது அவங்களோட சேஃப்டிக்குதா பாக்குறாங்க ஒழிஞ்சு அது தண்ணி அப் அப்படிங்கிற ஒரு இதுவு அவங்களுக்கு தெரிறதுல்ல நெலத்தடி தண்ணிதான நம்மோ அவங்க அதுக்கு போர் போட்டுர்க்காங்க அவங்க போர் எறணுறு அடி போட்ருக்காஙக அ போர் போட்ருக்க தண்ணி வேணு என்னா பண்ணணு நெலத்தடி தண்ணி வேணும்ல அப்டிங்கும் போது வீடு சுத்தி இப்டி காக காங்கிரட் போட்டாங்கன்னா எப்டி தண்ணி எறங்குனு கேட்டா அவங்களுக்கு தெரியல சொல்லபோனா ஆமால அப்டிங்குறாங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா கிராம பொறுத்து பகல வந்து செடிகள் நெறைய வப்பாங்க கார்டனிங் வீட்டு பக்கத்துல வந்து செ பக்கத்துல காமோண்ட் செவறு மட்டும் போட்டுட்டு செடிகள் நெறைய வப்பாங்க வாழ அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா தென்ன மரொ அ மாமரொ இப்டுல்லா கிராமத்து சைடுல எல்லார் வீட்லயுமே செடிகள் வப்பாங்க அப்டி செடிகளுக்கு அடிக்கம் போது அந்த தண்ணி வந்து என்ன ஆகுனா பூமி வந்து அப்டி இழுத்துக்குடு அதே மாதிரி நம்ம வந்து தண்ணி வந்து இப்ப வந்து என்ன பண்றாங்க தண்ணிய ஓப் ப அ டேப்ள வந்து ஓபம் பன்றாங்க அது சரியா குளோஸ் பண்ணாம நெறைய தண்ணிய வேஸ்ட் ஆகுது இது மூலமும் நம்ம வந்து என்ன ஆகுதுனா நமக்கு வாட்டர் வேஸ்டேஜ் வந்து அதிகமாகுது சரிங்களா அதே மாரி எங்க தங்கச்சி வீட்டுல நீங்க சொன்னீங்கல்ல தண்ணி வந்து இப்டி ஃபுல்லாவே சிமெண்ட் போட்டாங்க தண்ணி போகுதுக்கு இட இல்லனு இதே மாரிதா எ தங்கச்சி வீட்லயு இருந்துச்சு ஃபுல்லாவே ஃபுல்லாவே என்னன்ன கொண்டுபோய் டைல்ஸ் போட்டாங்க அப்டிங்கும்போது அவங்க தண்ணி எல்லாமே வந்து வெளியில போற மாரி அவங்க வீட்டை விட்டு வெளியில போற மாரிதா வச்சிருக்காங்க அவங்க வீட்ல ரீசெண்ட்டா வெளில வந்து வந்தாங்க சுத்தமா போர்ல தண்ணியே இல்ல அப்போ வந்து இந்த போர் எம் அந்த அந்த சம்ப பம்ப் ரிப்பேர் பாக்கவர் சொன்னாரா
ம்
அந்த போர் பக்கத்துல தண்ணி அந்த அன்னிக்கு சம்பு போட்று ப்பாங்கல்ல பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங் அந்த லிட்ட எடுத்துட்டு நீங்க போர் பக்கத்தில்ல என்ன பண்ணுங்க தண்ணிய விடுங்க எவ்ளோ தண்ணி விடுறீங்க பாருங்க அதுக்கப்பறம் தண்ணி வரும் அப்டின்னு சொன்னாங் அப்ப என்ன பண்றய்வா அவங்க விட் ல வீட்டு பக்கத்துல ஒரு தெரு பைப்பு இருக்கு அது தண்ணி நிறைய வேஸ் ஆகும் அதுல வந்து பைப் கனெக்ட் பண்ணி அந்த போர்ல விடுற நா கேக்குறேன் இது சம்ப இல்லல நீ எதுக் கக்கு இதுல தண்ணி விடுற அப்டின்னு நா கேட்டே
ம்
அதுக்கு அவ சொன்ன வார்த்த தண்ணி வந்து போரிங் தண்ணி வர மாட்டுக்கு தெருப் பத்ரவங்க அந்த போர்ல தண்ணி விட ல்லவா அதி போயிட்டே இருக்கு இவரு டூ அவொஸ் கண்டினியூ ஆனா தண்ணி வந்து மேல வரவேல இல்ல ப்ரோ அப்டி இழுத்துக்கிட்டே இருக்கு தண்ணீ. நா சொன்னே டூ அவர்ஸ் தண்ணி வேஸ்ட்டா போது இப் அது வேஸ்ட்டா தா போனூ அது இல்ல அது நிலத்துல போது இது போட்டோன எங்க ஃபோர்ல தண்ணி வருங்கா அதுக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கணு இந்த மாரி சேமிச்சிருந்தீங்கனா உங்களுக் ஈஸிய தண்ணி ஃப்ளோ வந்துருக் புள்ள
ம் ம் ம் கரக்டு தா அவங்க ஒர் ரெண்டு மண் நேர தண்ணி போர்ல வுடுறத்து ஏதோ அந்தா கேன் ஒன்னு வாங்கி வச்ச அதெல்லாமே நப்பிருந்தா கூட அவங்ளுக்கு ப்ரியோஜனம் உண்டே. போர்ல போடுறதுக் பலா அவங்களுக் தண்ணியை கிடச்சிருக்கும் சொல்லப்
இல்லெ மறுவுடியு வந்து அத ரிப்பேர் பாக்கிறதுக்கே ஒரு டென் தௌசண் செலவு பண்டாங்க. மறுவுடியு அந்த செலவ ஏத்
ஓ ஓ ஓகே ஓகே ஓகே சரி சரி உம் அதா நம்பகிட்டய அந்த ஒரு அவர்நஸ் இல்ல சொல்ல போனா இந்த மாரி
கண்டிப்பா நீங்க சொன்ன பர்லதா நானு சொன்னே இப்டி வேஸ்ட் ஆகதுக்கு நீ எல்லாந்த டிரம் ரெண்டு ட்ரம் இருக்ல அத பிடிச்சு வைக்க வேண்டியதுதனெ பதல சொன்னதுக்கு அவா என்ட சொன்னாது நெக்ஸ்ட் டெய்ம் நங்க இதே மாரி வரமொமோது ஒரு பத்தாயிர செலவு பண்ணனூ அதுக்கு ரெண்டு பல்லாற தள்ளி வேஸ்ட்டா போறதேனக் ங்குப் பிரச்சன கெடையாது. அது பூமிக்கு தானே போது அப்டின்ட்டா சரி அவங்க தாட்ல அது கரெக்டு தா ஓகே
ம் ம் உண்மதா உண்மதா அதா இந்த மாரீ சொல்ல போன எல்லா வீட்லுப்போ போருங்கிறது போடார்ம்பிச்சுட்டாங்க. இப் முன்னெல்லா போருங்கிறது எதுவோ ஒரு எடத்தில் தா கு பொதுவழில ஒரு எடத்தில் தா இருக்கு. இப்பப்பத்தின ஒரு வீடு காட்றாங்கனா போரு பொடம் விடு கட்டுரதுல்ல. அப்டிங்போது எல்லா வீட்கு ஒரு வி ஒரு ஏரியால பத்து வீட்ருக்குனா பத்து வீட்லியுமே போர்ரு கப்டினா அந்த பா நிலத்தடி ர் ர் பத்தினா அ பத் வீட்மு உறிய ஆராமிக்ராங்க. அப்டிங்மோது எப்டி பத்து வீட்டுக்மே பத்தும். ம்ச் சொ அப்டிங்குறது ஒன்னு இருக்கு. அப்டி பத்தலன்னா இந்த மாரி நம்ப இ நீங் சொன்ன மாரி மழைநீர் சேகரிப்பு அப்டிங்குற ஒரு கான்செப்ட் கொண்டுவந்தாங்கனா கண்டிப்பா அந்தம் நிலத்தடி தண்ணீ நிப் போயிட்டே தாருக்கு. அதமாய் எங்க வீட்டு இப்பாக்கலாம் பாத்தீங்கன்னா தண்ணி மேலேய தா இருக்கும் எப்பை எப்டினா நீங்க ஒரு அஞ்சடி குழி தோண்டுனா தண்ணி மேல நிக்கு.
ஓ சரி சரி அப்பனா சரி உங்க ஏரியா சுற்றி என்னனா நீர் நீரோட தேக்கம் வந்து அ
அதிகோ ம் ம் எங்க இந்த பொக்கும் போதன் வெவ் தாயொ கொஞ்ச அதிகோ சொ அப்டிங்போது அங்கங் கெணர்ருக்கு அப்டிங்கும் போது கீழ ஊத்து அந்த தண்ணிங்கறது ரொம்ப அதிகருக்கு. நெறயக் நெறைய இடத்துல கெணறு வேற மூடிட்டாங்க. அதாவத் தண்ணி அதிகமா வருது எங்கால ப்புது பண்ண முல சொல்லி கெணறெல்லா மூடிலா வச்சிருக்காங்க இங்கலா. அது பாத்தனா மண்ணு போட்டு ஃபுள்ளாவ் மூடிட்டாங்க கெணற தரைமட்டம் ஆக்கிட்டாங்க அந்த மாரிலாம் பண்ணிருக்குங் அப்டிங்போது இங்க நெலத்தடி தண்ணீ நல்லா இருக்கு இந்த பக்கோ. ஆனா எவ்ளோ நாள் எப்டியே இருக்கு சொல்லப்போனா இப்டியே பண்ற்றுந்தே இப்பா எங்க வீட்டு புகலாம் பத்தின சொன்னல அந்த எங் எல்லாமே இந்த மாரி இ இதுப் போட்டங்க ஆங்கரேட் போட்டு ஃபுல்லா இது பண்டாங்க. ரோடியே மரச்சுட்டாங்க. அப்டிங்போத் தண்ணி உள்ள போற்துக்கு வழி இல்லெ. இன்ன கொஞ்சோ ஒரு பத்து வருஷம் போச்சுனா எங்களுக் அதே நெலம தா வரு சொல்ல போனா
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற மொரி அதுதா அதே மாரி இன்னோன்னு இது மட்டுந்தா த ஆ தண்ணிய வேஸ்ட் பண்ணுறதுகான தீர்வு கெடையாது செய்கிறகர் தீர்வு கெடையாது இன்னு நெறைய இருக் இப்போ வந்து நெறைய வீட்ல தெரு பைப்புல தண்ணி வந்து என்ன ஆகுனா வேஸ்ட் ஆகி போயிட்டே இருக்கும் அதுக் க்ளோஸ் கூட பண்ண மாட்டாங்க ஒன்னு கசையும் இல்லனா அந்த பைப்பு உடைஞ்சிருக்கும் நீங்க தெருவுல உள்ள பைப்பு எல்லாம் நீங்க பார்த்துருக்கலாம் சரிங்களா அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அத வந்து சரி பண்ணவே மாட்டாங்க இன்னொன்னு வந்து நமக்கு எவ்ளோ தண்ணி தேவையோ அத மட்டும் தான் அவங்க என்ன பண்ணும் எடுத்துக்கிடனும் அதை பிடிச்சி கொ ட்டி அந்த மாரிலாம் நீர வந்து வேஸ்ட் வேஸ்ட் பண்ணக்கூடாது சரிங்களா அதுக்கப்புறம் என்னன்னா மரங்க நட்டு சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கணும் அப்பிடி பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து அதனாலதான் மழை பெய்யும் மழை பெஞ்சா தா நம்ம பூமி உள்ள நீரு குளுரு நீர் இறங்கு குளுரு நமக்கு வந்து அந்த தண்ணியு கெடைக்கு
உண்மதா நீங்க சொன்னது கரெக்ட்டு தா எவ்ளவுக்கு எவ்ளோ மழைநீர் சேகரிச்சாலுமே இன்னொரு பக்கொ மரம் அப்டிங்கறது ஒன்னு வேணு ஏனா ஏனா இப்ப யாரு மரம் வைக்கறது மரத்த வெட்டிட்டு தா வீடு கட்றாங்க ஒழிஞ்சி மரத்த வைக்கறது யாரு கெடையாது ரோடு பக்கோ இருக்க மரத்தி வெட்டிறாங்க வீட்டு கட்டனம்னா அந்த மரத்தியு வெட்டிறாங்க ஆனா வீட்ட சுத் ஒரு செடி கொடி கூட வளர கூடாதுன் சொல்லி ஃபுல்லா போட்டு முடிறாங்க அப்டின்னு போது தண்ணியு வேணும்கிறாங்க ஆனா மழை பெய்யாதுனா என்ன பண்ண முடியு வீட்ல எதோ நமக்கு நம்ளால முடிஞ்ச ரெண்டு மரொ ஒரு மரொ வீட்டுக்கு பின்னாடியோ இல்ல வீட்டுக்கு முன்னாடியோ எதோ ஒரு எடொ காலியாருந்துச்சுன்னா வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு கடக்கு சொல்லப்போனா மாரி ஆ தண்ணி ஊத்தாம நெறைய மரொ அதே வளர்ர மாரிலாம் நெ நெறைய மரருக்கு இந்த எப்டி சொல்ல இந்த எப்டி சொல்ல இந்த அப்டி அந்த ஆலமரொ இந்த அலசமரொ அப்புல்லா பாத்தீங்கன்னா ஒரு டைம் வச்சிட்டீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துல அதே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எடத்துல இதா வந்துரு சொல்ல போனா வேப்பமரலா பாத் ணி அவ்ளோ தேவப்படாது
கண்டிப்பா பனை மரம்
இந்த மாரிலா வச்சு நமக்குள்ள ஒரு அவர்னஸ் வேணு சொல்ல போனா இதெல்லா யார்ட்டயுமே இருக்குறதுல்ல அத ஒரு மெயினு மழ வேணு தண்ணி வேணு அப்டிங்கறாங்க ஆனா நமக்கு அதுக்குண்டான எந் எந்த ஒரு முன்னேற்பாடும் நம் பண்றது இல்லல்ல
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம நம்ம எல்லாரு புரிஞ்சுக்கிடணு நீரு என்பது வந்து ஒரு இயற்கை வந்து இயற்கை ஓ ஒரு குடுத்த ஒரு என்ன சொல்றது நன்கொடைன்னு சொல் கொடைனு சொல்லலா அந்த ஒவ்வொரு துளி நீரும் எப்டி இருக்கணு நம்ம ந மதிச்சு அத பயன்படுத்தினா மட்டும்தா நமக்கு வந்து என்னைக்கு வந்து நல்லா நீர் கெடைக்கு நீரையு சேமிச்சா மட்டு தா நாளைய தலைமுறைக்கு என்ன ஆகும்னா நீர் வளம் கெடைக்கு அப்பதா இல்லட்டா நம்ம இப்பவே நீர்வளத்தை பாதுகாக்காம விட்டம்னா நாளைய தலைமுறைக்கு என்ன ஆகுன்னா நீர்வளம் டோட்டலாவே அழிஞ்சிரு
அழிஞ்சிரு ம்
ன சொல்றது ரொம்ப இந்த ஃபாரினெஸ் யூஸ் பண்ற மாரி தா யூஸ் பண்ண வேண்டியதுருக்
ஆமா ஆமா அதா திருவள்ளுவ சொல்ட்டு போயிட்டானே நீரின்றி அமையாத உலகன்னு சொல்ட்டு போயிட்டாரே அப்டிங்கு போது தண்ணீல்லனா ஒலகமே இயங்காது சொல் சொல்ல போனா தண்ணியே இல்லன்னா நெனைச்சு பாருங்கள நம்ம தமிழோட நெலமய ஒரு நாள் ஃபுல்லா தண்ணியே இல்ல அப்டி இருந்தா என் தமிழ்நாடு எப்டி இருக்கு
கண்டிப்பா அதுதா நம்ம வந்து நீரை சேமிச்சா மட்டும்தா வாழ்க்கை வளமாகு அந்த இத வந்து கண்டிப்பா அது ஒரு பழ மொழி கூட இருக்கு நீரை சேமிப்போம் வாழ்க்கை வளமாக் க்குவோம் அந்த மாரி அதனால அதுல கண்டிப்பா அத பத்தி சேமிக்கணு நீங்களு சொல்லி அ ந உங்க வீட்டுக்கு தே அம்மா ம்மா அம்மா அப்பா பண்ணா சொல்லணு நமக் கொழந்தைங்க பண்ணா சொல்லணு நம்ம பண்ண நம்மளு அதிலிருந்து மாறிகிடணும் நம்ம கொழந்தைங்களையு அந்த மாரி பண்ணிக்கிடணு சரிங்களா நா அப்படிதா சொல்லி கொடுப்பே என் பையன் வேஸ் போனன என்ன சொல்வன் அவங்களுக்கு புரியிற மாரி சொல்வ தண்ணி ரொம்ப வேஸ்ட் பண்ணாதடா துட்டு டா நெறைய வேஸ்ட் ஆகும் அப்டி சொன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா இதே இது தண்ணி வேஸ் பண்ணாத சொன்னா கேக்க மாட்டான் துட்டு வேஸ்டாயிருண்டா அப்டி சொன்ன ஆஹ் ம்முமா துட் டுல்லா வேஸ்ட் ஆயிரு சரி ஓகே ஆனா அதயு சொல்லுவா தண்ணி வேஸ் இதுக்கெல்லா எப்டி துட்டு வேஸ்ட் ஆகு அடுத்த கொஸ்டின் கேப்பா நா அதுக்கு என்ன சொல்லுவே தண்ணி வேஸ் பண்ணா கரண்ட் பில் ம் அந்த மோட்டரு கரட்ன்டு போடுதுமா கரண்ட் பில் அதிகமாகுமா இதுதா வேஸ்ட் இதுதா தண்ணி வேஸ் பண்ணா கரண்ட்டு வேஸ்ட் ஆகுது சொல்ற ரீசன் இது தா எக்ஸாம்பிள்க்கு
ஆஹ் ஏ அதா இத மாரி எடுத் த்து த்து அப்போ சொன்னோன்னா அவங்களுக்கு கொஞ்சோ அவேர்னஸ் இருக்கும் அவங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு பின்னாடி வர பசங்களுக் சொல்லிக் கொடுப்பாங்க அத அது நம்ளால தா முடியும் சொல்ல போனா தண்ணி வந்து சேகரிக்கணும்ன்னா நமக்குள்ளே நம்ம சொல்லி கொடுக்கணும் இந்த மாரி பிள்ளங்களுக்குல்லா சொல்லி கொடுத்தோம்னா கொஞ்சோ இதாகு சொல்லப்போனா
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ உங்களோட பேஸ் ஸ்னதுக்கு ரொம்ப நன்றி நெறைய விஷயங்கள் நானு தெரிஞ்சுகிட்டே ஓகேவா அப்புறம் பேசலாம் ஓகேவா பாய் ஓகே பாய்